இப்போ இப்ப ஒரு கால் வேஸ்ட் ஆ போச்சு அது ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ட்ட இடம் ஆன மாரிஆச்சு
நான் உங்களுக்கு டக்குன்னு மிசேஜ் பண்ணேன் அம்மாத்து கால் பண்ணாங்க பிளஸ் வந்து அண்ணனும் கால் பண்ணா ஒரு பிளட் சாம்பிள் வாங்க போய் லேப்ல குடுக்கணும் அதுக்கும் அண்ணா கால் பண்ண இல்ல இல்ல நான் அட்ரெஸ் இது பண்ணிருக்க சொல்ல பஸ்ல வந்துட்டு இருக்கு தர்மபுரியில இருந்து பஸ்ல வந்துட்டு இருக்கு திருண்ணாமலைக்கு நா வந்து இங்கந்து திருண்ணாமலை போயி வாங்கிட்டு நேம் நேம் அட்ரஸ் சேஞ் பண்ணும் இங்க சென்னைல லேப் இருக்கும் இப்போ அது வாங்கிட்டு நான் சென்னையில போற சென்னை போற பஸ்ல குடுத் இவினங் போல குடுத்துருவங்க அப்பங்கட பிரிவு வந்துரும் அக்கு அதனால பேசுன் அதான் கொஞ்சம் லேட்ஆச்சு
அதான் இப்ப போனுமா நீங்க தேவயில்லையா
இல்லை இல்லை இப்ப பேசலம் நான் அண்ண அரஸ்னுப்புகிறேன் அப்படினு சொியிருக்க டைம் ஆகும்போல ஆஹ் நான் இது மாதிரி மெசேஜ் வந்தா உங்களுக்கு சொல்றன் நம்ம கால் கட் பண்ணிக்கலாம்
ஆஹ் சரி சரி
அதான் ஒன்ஸ் என்னா ஆச்சுனா அதான் நம்ம வந்து ஹாஸ்டல்ல நைட் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து ஏளற டூ எட்டு ஒன்பது வரைக்கும் அதுக்கு மேல் வந்து இ பண்ண முடியாது சொ அந்த டை வச்சிருப்பாங்க நம் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு எல்லாம் போய் சாப்பிட்டுருவன் நாங்க ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு சீக்கிரமா போய் சாப்பிட்டுருவோம் அதே மெரி இந்த போன் மதியமும் பசி போன் மாட்டிட்டு அவங்க வந்து எச்ஓடி எப்ப போனாலும் மீட்டிங் மீட்டிங்களா இருப்பாக அவங்க என்னதான் பேசுறாங்க தெரிய எப்போ போனாலும் மீட்டிங் இருப்பங்க நாங்க போயிட்டு போய் லேட்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு மூணு மணி ஆயிடும் ப்ரோ அது அதுதான் கொஞ்சம் வெறுப்பாகும் அந்த இடத்துலயே
நிக்க அதான் நிக்க வைப்பாங்க நிக்க வைப்பாங்க அவங்க பத்து பத்து நிமிஷம் வேலைக்கு ஒரு மணு மூணு நேர நீக்கவச்சுட்டு அவன் போய் உள்ள போனா பெருசா பேசவே மாட்டான் ஒண்ணு அடிச்சு புடுவோம் எல்லாரும் பேசிட்டு சரி போடானு சொல்லுவான் அதுக்கு மூணு மணி நேரம் நிக்கணும்
சென்ஸ் ஸ்டாப் ஒருத்தர் இருந்த அவர் வந்து பக்கா அவர் வந்து சூப்பரான ஆளு போனா ஒரே வார்த்தை சொல்லுவாரு என்னடா உங்களால போன் யூஸ் பண்ணாம இருக்க முடியாதா இருக்க முடியாதா தா எடுத்துட்டு போ சார் லட் லெட்டார்லாம் தேவ இல்ல எடுத்துட்டு போ அப்ப மாதிரி சொல்லிவரு லர் பாயில் லா பைல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவாரு யோவ் அவர் வந்து பஸ்ட் இயர்ல்லார் ஃபுல்லா இருந்தரு செகண்ட் இயர்
செரி செரி
இங்க கெட்ட நேரம் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு ஒரு அதாவது அசிஸ்டன் ஹெஓடியா இருந்தங்க ஹெஓடியா வந்தாங்க வெறுப்பு ப்ரோ அவங்க அவங்க நீங்க போனீங்கன்னா வந்து சொமா அம்மா உள்ள வந்து இப்போ என்ன அனுப்புறங்க எச்ஓடி ரூம்ல இருந்து ஒரு ஃபைல் எடுத்து மேம் அனுப்பு நாங்க அதுக்கே ஐம்பது கொஸ்டின் கேட்பாங்க ஏன் வந்த கிளாஸ் கிளாஸ ஏன் எந்த மேம் அனுப்பு மேம் ஒரு ஒரு முறை அப்படி நான் ப்ரோவந்து ஆ லைப்ரரி பீரியட் இருக்கும் ஆனா லைப்ரரி பீட இருக்கு ந யாரும் போக மாட்டேன் கிளாஸ் ல காஞ்சி ஏன்னா ஆமா அந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் அந்த ஒரே ஒரு பீரியட் மட்டும் தான் எங்களுக்கு வந்து இந்த அஞ்சு மணி நேரத்த வாரத்தில் ரெண்டு நாள் வரும் ஆனா அஞ்சு மணி நேரம் அந்த ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் இதுனா வந்து கிளாஸ் கீழ உட்கந்துப்போம் மோஸ்லி யாரும் அவ்ளோ போமாட்டம் இந்த படிப்பாளிங்கல்லாம் சொல்லுவாங்கல்ல கிளாஸ்லே அவங்களாம் வந்து எல்லாம் ரெகுலரா அட்டன் பண்ணுவாங்க லேப் இது சாரி இதுக்கு போவாங்க லைப்ரரிக்கு போவாங்க நம்பலா நாங்கலா போமாட்டோ
அது வந்து சொல்லுவாங்கல லேபு லேபு போனா அட்லீஸ்ட் ஒ து இந்த மந்த்லி வந்து ஒரு ரெண்டு புக் மூணு புக்காது எடுக்கணு நீங்க எடுக்கலன்னா உங்களுக்கு அது எதட்டு
நாங்க நாங்க தா எங்களுக்கு தா கிளாஸ் ரெப்புருக்கால நீங்க வந்து யபேர சைன் போட்டு நீ ஏத்துட்டு வே எத்தர முக்கனா படி அப்டின் சொல் ருவ எபேரு அந்த அந்த ப்ராப்ளம் நம்முளுக்கு வராது
சில் சில பேர்ன்னாகு நாங்க எடுத்துட்டு போய்டுவோம் அது ரூம்பு ஒண்ணு வச்சா ஒன்னு ஒரு எடத் டிஸ்ஸாகு அது கட்டுல நம்ம வந்து ஒன் மந்த்து வந்து டூயூ வருல ச அப்ப வந்து நம்ம ரிட்டன் பண்ணு அந்த டைம் ரிட்டன் ஆவந் செக் பண்ணி தெரியுது ரூம்ல வந்து பாத்த புக்கே இருக்கது எங்கரு கோய எங்கவச்சமோ டைரக்டா ஒர் ரூம் போன பராவல ப்ரெண்ட்ஸ் ரூம் அங்க ரொமு எங்க வச்சோமுனு ஞாபகருக்காது சில டேர்ல அதுக்கு ஒரு புக் காப்பட்டணு
ஆமா எங்குலுது வந்து மொத்த மூணு லைப்ரரி கு அ டிபார்ட்மெண்ட் வைஸ் ச்சா காலயில ஒரு ஒரு லைப்ரரி நம்ம டி டிபார்ட்மென்ட் வைசா ஒன்னுருக்கு காலேஜ் மெயின் லைப்ரரி மெயின்ஹால் லைப்ரரி அது வந்து ரொம்ப பெரிய லைப்ரரி அதுவுருக்கு ஆஸ்டலுமே லைப்ரரி வச்சிருக்காங்க மூணு லைப்ரரி எதுக்குமே போனதே இல்ல இது வரைக்கு நா லைப்ரரியே போனதுல்ல ஆனா எல்லாமே என் பேரு வந்து எல்லா எடத்திலு ரிஜிஸ் ராகிது ஆனா நா போனதே இல்ல
ன்ன நம்ப பேர்ல நானே ஒன்னு எத்தமாரி அதல்லா ஒரு பக்கம் இருக்கும்
நீங்க ஒன்னு இந்த இந்த மந்த்க்கான புக் சமிட் பண்ணாம இருக்கீங்க ஆக்சுவலா மேம் நா லைப்ரரி எங்க இருக்குனே தெரியல எப்படி என்ன வந்து சொல்லாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து ஃபிரெண்டஸ் குள்ள பேசி கேக்கும் போதான் இ்ல்ல நான் தா பெரிய இஸ்யூ பண்ணிடுமா சொன்னாங்க செரி போய் சமிட் பண்ணிட்டு வா அப்படி சொன்னாங்க அதான் ப்ரோ ஒரு டைம்வந்து என்னாச்சுன்னா மேம் வந்து எதுக் ப்ரோ ஃபைல் எடுத்துட்டுவா ஏதோ ப்ராஜக்ட் சமிட் பண்ண எச் ஓ டி சீல் வாங்கிட்டு வாங்க எல்லாரும் போய்ட்டு சீல் வாங்கி அதாது ஒரு ஒரு இது லெட்டர் மாரி ஒண்ணு வாங்குவோம் நாங்க உம் உங்களுக்கு தெரியும் லெட்டர் மாரி நீங்க போய் ஆஹ் அது வாங்குவோம் நீங்க வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து ப்ராஜெக்ட் சமிட் பண்றதுக்கு ந எல்லா ப்ராஜக் சமிட்
ஆமா அந்த ரெக்கார்ட் நோட் விக்கிறப்போ அதெல்லாம் கேப்பாங்க ரெக்கார்ட் நம்ம சப்மிட் பண்றப்போ எல்லாமே டியூஸ்ஸ்
மாரி இந்த கிளாஸ் மேம் நான் வந்து மேம் வாங்கிட் வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன ஏன் வந்த இந்த டைம்ல ஏன் வந்த ஏன் மதியம் வரக்கூடாதா அம்மா அட்மீட் கேள்வி கேட்கறன் மேம் ஃபோன் பண்ணாங்க எந்த மேம் உங்கள அமிச்சது மேம் இதுமாரி இந்த மேம் அனுப்சாங்க கிளாஸ் எடுத்துட்டுருக்காங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது எப்படி கிளாஸ் தி வரலாம்னு கேக்குறாங்க மேம் புரிஞ்சுக்க மேம் கிளாஸ் புரிஞ்சுங்கமேம் கிளாஸ்ல வந்து என் அலோவ் பண்ணல சர்டிபிகேட் வேணுமா கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட இரு நா மேம்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் தருவேன் அப்புடின்னு சொல்லிட்டு மேம்க்கு ஃபோன் பண்ணி கேக்றாங்க ப்ரோ மேம்க்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஆமா நான்தான் அனுப்புனே நீங்க வந்து கொடுத்துடுங்க அப் சொன்ன பொருதான் குடுத்துட்டு கிளாஸ் டைம் லாம் இனிமே இப்படி வெளிய வரக்கூடாது இப்போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க நாங்க வெளிய நின்னுட் ஃபஸ்டே வந்து வெளில ஸ்டாப் பண்ணிடாங்க எல்லாரும் லெட்ரு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நா எல்லாரும் கொடுத்துட்டு உள்ள போயிட்டாங்க நா மட்டும் போயிட்டு இவ்ளோ நேரம் அலஞ்ச ட்டு அப்புறம் வாங்கிட்டு வரேன் அந்த மாதிரிலாம் நெறைய பண்ணுவாங்க எங்க எச் ஓ டி இப்போ இந்த ரெண்டு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டோம் பர்ஸ்ட் இயர்ல எவ்வளோ எவ்வளோ ஜாலியா இருந்தமோ செகண்ட இயர் தேர்ட் இயர்லஃபுல்லா கஷ்ட கஷ்டப்பட்டோம் உங்களுக்கு அந்த மாதிரி வேனா இருக்கா ஆஹ்
நான்தான் இந்த இந்த எக்ஸாம் எப்பவுமே வந்து ஸ்லிப் டெஸ்ட் நடக்கும் அதெல்லாம் நடக் நடக்குமா உங்களுக்கு
ஆஹ் ப எனக்கு இருக்கும் ஸ்லிப்டேஸ்ட் நடக்கும் மிட்டம் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கனெக்ட் பண்ணுவாங்க அது தெரியுமா மிட்டம் டெஸ்ட் அனு சொல்லி பண்ணுவாங்க அது வந்து ப்ராப்பரா பண்ற மாரி பண்வாங்க அந்த அட்னன்ஸ் பஸ்ண்டேஜ் போட்டு இன்ரியல் மார்க் போறதுக்கு எல்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ட்டு நெறைய
ஆமா ஆமா அந்த இன்டர்னல் டுவெண்டிைவெிவ் மார்கஸ் எல்ல சஜக்டுக்குமே நாங்க வந்து எப்பவுமே வந்துப் நடக்கும் அந்த ஸ்லிப்ஸ்ல ஒவ்ருத்தருக்கும் நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்டேன் நான் எழுி முடிச்சுட்டேன் அந்த டைம்ல அது என்ன காலையில வந்து அந்து நம்ம கிளஸ் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட்ரியட்ய நடோம்
ஓகே
சோ அப்ப வந்து நம்ளுக்குார்ட்டிைவ் மிட்ஸ் வந்து ந அவங்க என்ன சொன்னாங்கன்ன அதை படிச்சிட்டு வந்து எழுதுவோம் அப்போ நம பக்கத்துல இரு ஒரு பொண்ணுக்கு சொல்லிக்டுட்டேன் எழுதி அத ஒருத்த வந்து பின்னாடி அது ஜன்னல் வந்து நல்லா ஓபன் வயடா இருக்கும் விண்டோ அந்தேவந்தரு சும்மா அவ ரவுண்ட்ஸ் போறவங்கான் அவன் அங்க வந்து பாார்த்தட்டு இவன் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு கூ போய் ஹச்ஓடி கிட்ட எக்க வச்சு என்ன பண்ணீங்க எக்ஸாம் எழுதாம என்ன பண்ண அந்த டேத்துல போ அதுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் கிளாஸ்
எங்கள தும் வந்து அதே மாதிரிதான் நிறைய வந்து ஆயிருக்கு நீங்க நான் சொம்மா வந்து லெட்டர் கொடுக்க போனாலே என்ன ரெண்டு இந்த ரெண்டு வருஷம் வந்து கிளாஸ் பசங்களும் சரி ஸ்டாஃப்ஸமே கூட கொஞ்சம் ஏன் இவ்வளோ ஏன் இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல இப்போ ஒரு பையன் நான் தான் அனுப்புகிறேன் ஒரு லெட்டர் கொடுத்து அனுிச்ச நல்ல ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்ட இவங்க வந்து கொஸல்லா கேடாங்க மீட்ட மீட்டிஙல இருப்பாங்க
இந்த கிளாஸ் டீச்சர் பிரச்சனை இல்ல கிளாஸ் டீச்சர் கிளாஸ் டீச்சர் பிரச்சனை வர மாட்டாங்க எந்த ஒரு இதுக்கும் ஏன்னா ஆமா மவங்க தான் ரொம்ப
ஆ அவங்களே கூட வந்து இது பண்ணுவாங்க
சப்போர்ட் பண்ணற ஏன்னா அவங்களுக்கு வந்து மந்த்திலி இயர்லி கோல்டு காயின் வரும்ல அதனால அந்த அ காப்பாத்துக்கிறதுக்காக நல்லா போடுவாங்க ஏன்னா எல்லாருமே பாச து வருஷத்துக்கு அந்த ஒரு அவங்களுக்கு நிறைய ஒரு தனித்தனி அவார்ட் இருக்கம் சோ அததுனால அதுெல்லாம் அது இல்லாமங்க கூட நல்ல ரளவு நார்மலா எல்லாரரும் கேட்டயும் நல்லா இருப்பாங்க அவங்க க்ளஸ் டிச்சர் அமங்க கொ கிளாஸ் படுறதே பாதுகாக்கணும் மத்தவங்க கிட்ட மாட்டி வக்கணும் அதனள்
எங்க தான்ந்த கிளாஸ் டீச்சர் ஓகே சஜெக்ட வரவங்களா கூ ஓகேதான் இருப்பாங்க எங்களுக்கு வந்து பஸ்ட் இயர்ல எவ்ளோக்கு எவ்ளோ எச்ஓடிக்கிட்ட ஜாலியா அதாவது எ அவோ அவளோ ் பண்ண மாட்டாரு வேலை நீ வந்து வேலை செஞ்சட்டியா ஓ இந்த இது சப்மிட் பண்ணிட்டியா நீ ட் இ வந்து ரொம்ப பண்ணுவாங்க இவங்க அதனால தான் கொஞ்சம் யாருக்கு அவங்க புடிக்காதுன்னு இல்ல கொஞ்சம் டென்ஷன் ஆும் அவங்களால
ஸ்கேரி
ஆமா - ஆமா அதேதான் பயம் இல்ல ஒரு மார்க் எல்லாம் கை வச்சிருவாங்க இட மார்க் ல்லாம் கை வச்சிருவாங்க நம்ம வந்து போய் எங்களுக்கு வந்து அத அஞ்சு அவர்ன்றதுனாலடைம் கம்பல்சரி அட்டன் பண்ணி அவன அப்பதான் பர்சன்டேஜ் அவங்க எந்த கால்குலேட் பண்ணி போடுறாங்கன்னு தெரியல அட்டன்் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி எிலாம் இருக்கும் நாங்க அஞ்சு
என்ன என்னதான் பண்ணாலும் கடைசியில வந்து அவ டீச்ச கலதா அவங்க நெச்சு போடுறது தான் நீங்க ஃபுல்ல அட்வன்ஸ் வச்சாலும் அவங்க யோசிச்சு போடணும் அவ்வளோதான்
ஆமா - ஆமா எனக்கு பிரண்ட்ுல்லாம் வந்து போன் யூஸ் பண்ணு சொல்லிட்டுண்டு பே ஆ எ போிருக்கா ஆ போட்டுந்தாங்க போன் எடுத்துட்டு போங்க அடின்னு சொிட்டு இருக்காங்க நிறைய வெறு பேற்றுுவாங்க எச்ஓடி
ஓகே -ஓகே
ஆஹ
நடக்கும் ஆஹ் எங்கிக்கதான் அ கிளாஸ்லய இரு வ கிளாஸு வந்திருக்கோம் ஃபஸ்ட் பிரேக் பஸ் ப்ரீடு ஒரு பத்து நிமிசம் லேட்டாயிருக்கும் பஸ் பீரியட் வந்து ஆப்சன் போட்டு வாங்க
ஆமா ஆமா அதேதான் நம்ம வந்து நம்ம வந்து ஹாஸ்டல்ல இருந்து வரதுனால நம்ம மட்டும் தனியா வர முடியாதுல்ல நம்ப ஒரு கேங்க்கா கூட்டிட்டு வரணும் எல்லாரும் கெளம்பி வரணும் எல்லாரும் கெளம்புறதுக்கு லேட்டாருக்கும்
ஆஹ் ப்ரோ கட் பண்றீங்களா மறுபடி கால் பண்றீங்களா
ஆஹ் எடுக்குறீங்களா அத திருப்பி எப்புடி பண்டா அது என்ன திருப்பியும் அது போய் வேஸ்டா போயிடும் அதுான் சேரி சேரி பண்றேன் சேரி சேரி பண்றேன்